எப்டிப்பா இருக்கீங்க நல்லா இருக்
நல்லா இருக்கே நீங்க எப்டி கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கே இப்பதா காலைல சாப்பாடு சாப்ட்டு முடிச்சே
அப்டியா காலைல என்ன சாப்ட்டீங்க
ரெண்டு இட்லி
அப்படியா நெறையா சாப்பிட்டீங்க போல
ஆ ஆமாங்க
நாலு நாளைக்கு சாப்ட வேண்டா
நீ கிண்டல் பண்றதா நீங்க விட மாட் தந்றீங்க
இல்ல அவ்ளோ சாப்டுட்டீங்களே ரெண்டு
இல்ல இப்போ ரெண்டு இட்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறோ டீ காஃபி ஏதாவது குடிப்போ
டீ காஃபி வட எல்லா சேந்தா டீ ஒரு ஷிஃப்ட்டு காஃபி ஒரு ஷிஃட்டு ஓ வட இல்லாம டீ ஒரு ஷிஃப்ட்டு காஃபி ஒரு ஷிஃபட்டு ரெண்டு தனித்தனி ஷிஃப்ட்டா அப்டி
அது கடைகள பொறுத் டுமாரோ ஒன்னு டீ குடிப்பே இல்லாட்டி காபி குடிப்பே
ஓ அப்ப ரெண்டும் ஒரே நேரத்துல குடிக்க மாட்டீங்க ம் அத் இதுன் சரி தான்
அதுவு இல்லாம இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருவத் ஒன்னாந் தேதியில
ஏன் இருவத்தொண்ணாந் தேதினா என்ன
இதுக்கு
தெரியாதே
ஜூன் இருவத்தொண்ணாந் தேதி நேஷனல் யோகா டேங்க
ஓ அப்பிடியா
ஆமா நேஷ்னல் யோகா டே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த் நார்த் எமிஸ்பியர் இருக்குல்ல எர்த்தோட நார்த் எமிஸ்பியர்ல இருக்குற எல்லாருக்குமே அதிகமான சூரிய வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் காலைல இருந்து நைட்டு நேரோ வரைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு குளிர்காலங்கள்லா பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே இருட்டிடும்ல
ஆமா
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருட்டருகே வந்து லேட் ஆகு இன்னைக்கி குறிப்பா
அப்படியா இப்பதா காலைல மணி ஒன்பதரையா பத்தா அப்ப இன்னிக்கு சாய்ங்காளே ஓ இன்னு ஒம்போதுலே நிக்குது மணி முள்ளு நவராம இருக்குது போல
ஆமா கொஞ்ச கொஞ்சமா தா நவுருது ஸ்லோவா தான ஏனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகா டே நேரங்களு ஸ்லோவா தா
ஓ ஆ சரி அதனால நல்லது நல்லது தா நல்லதுதா
ஆமா இது நா ஒண்ணு நா விளையாட்டுக்கு சொல்லங்க சீரியஸா இது உண்மை இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா எங்கயு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாரு
இல்லய இன்னு போல
ஹலோ
ஆ வெளிநாடுல்லா நா போனதுல்ல
உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு போனவங்க சிங்கப்பூர் போனவங்க
ஆ ஃப்ரெண்ட்ஸ்க்லா போயிருக்காங்க.
சிங்கப்பூர் போனவங்க யாரும் வந்து இருக்காங்ளா அங்க
ஆமா மலேசியா மலேசியால இருக்காங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க.
சூப்பர் சூப்பர். நீ அவங்ககிட்ட கேட்டுருக்கீங்களா? நாலு இப்பதா ஆரம்பிச்ச மாரி இருக்கு ஆனா சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அப்டின்ற மாரி சொல்லுவாங்களே.
கேக்கலயே. அப்ப கேட்டா தெரியு. காலையில மெசேஜ் போட்டுவுட்டாதா.
கண்டிப்பா, கேட்டு பாருங்க ஏனா வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் இருக்குல
ஆமா
அங்கெல்லா நேரம் வந்து கொஞ்ச சீக்கிரமா முடிஞ்சிடு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கனா ரொம்ப நேர இருக் குறது அவுங்களுக்கு வந்து பாத்தீங்கனா கொறஞ் கொஞ்ச நேர ஆனா மாரிதா இருக்கு. ஆமா.
ஆ நா நைட்ல மெசேஜ் கால் பண்ணேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இங்க ஒரு டைம் பதினொரு மணிக்கு கால் பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க மணி ஒன்ட்ர அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப நா கேப்பே, நா ஃபாரின்லேலா இப்ப இங்க பதினொன்ட்ரனா அங்க ஆ ஒம்போதுதான ஆகு, அ சிங்கப்பூர்ல மட்டு ஏன் பிந்தி இருக்கு அப்டின்னு சொல்ட்டு அவங்க வந்து அப்டிதா சொல்லிட்டு சொன்னாங்க.
அது அப்டிதா. ஒவ்வொரு ஊருக்கு வந்து பாத்தீங்னா அப்டி இருக்கு, இப்ப இதுவே வந்து இப்ப நம்ம வந்து இண்டியால இருக்கோ
ஆமா
ஈஜிப்ட்டுக்கு இப்ப நீங்க கால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நமக்கு வந்து இப்ப காலையில ஒன்போதரை அப்டின்னா, அவங்களுக்கு வந்து விடிய காலைல அஞ்சு மணி ஆறு மணியா இருக்கு.
ஆமா இப்ப இப்ப இதுவுமே கரெக்ட்தா இப்ப காலையில உங்களுக்கு ஒன்பதரைதான ஆச்சு.
ஆமா அவங்களுக்கு வந்து காலைல இனிமேல் லேட் இனிமேதா வரு ஒம்போதுன்றது இனிமேதா வரு இப்ப அவங்களுக்கு வந்து நேர வந்து அஞ்சு ஆறா இருக்கு அஞ்சு மணி இல்லாட்டி நாலு மணியா இரு ஆமா ரண்ட்ர மண் நேரத் இங்க இருந்து நாலு மண் நேர வித்தியாச இருக்கு ஈஜிப்டுக்கு
செரி இந்த ஜூன் இருவத் இந்த ஜூன் இருவத்தொண்ணு என்ன பண்ணுவாங்க எல்லாரு யோகா பண்ணுவாங்களா மேம் இல்லையா
ஆ ஆமாங்க நம்ம மாண்பு மிகு முதல்வர் இவரு பிரதமர் கூட இருக்கார்ல
அவரு யாரு மோடியா?
ஆ அவருதா அவருதா
அவ-அவர் நெறயா பண்ணுவாரா?
இல்ல அவருதா வந்து பாத்தீங்கன்னா இத ஆரம்ச்சு வெச்சது. பெருசா வந்து இது பண்ணி
ஓ அது சரி ஆஹா
நீங்க இந்த ரட்சகன் படம் பாத்திருக்கீங்களா?
ரட்சகன் பாத்தா தெரியு .
நாகார்ஜுனா தெரியுமா உங்களுக்கு
ஆமா தெரியு ஓ ப்ரியா ப்ரியா சாங் வருமா அதுல
ப்ரியா ப்ரியா சாங் அதுல வராது
வராதா ரட்ச்சகன்
ட்டு வரு
ஆமா சோனியா சோனியா அந்த படொ நா பாத்ததில்ல பாட் டுதா கேட்ருக்க உம்
சேரி செரி செரி அந்த பாட்டு நீங்க கேட்ருக்கீங்கல்ல வீடியோ பாட்டு தான கேட்ருக்கீங்க
ஆமா வீடியோட கேட்டிருக்க
அதுல ஒரு ஹீரோயின் வருவாங்க பாத்துருக்கீங்ளா
ஆமா பாத்துருக்க
ஆ அவுங்க வந்து பாத்தீங்கனா அந்த காலத்துல வந்து மிஸ் இந்தியாவோ மிஸ் யூனிவர்ஸோ அவுங்க
ஓ அது செரியா ஆ
அவுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகா டே அன்னக்கி வந்து ஸ்பெஷலா நெறயா இது பண்ணுவாங்க
உம் உம் உம்
இந்த மாரி யோகாயிசனம் இந்த மாரியாசனம் பண்ணணும் அந்த மாரி ஆசனம் பண்ணணுன்றத அவுங்க வந்து பண்ணுவாங்க
அது செரி
உங்ளுக்கு யோகால்லா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்ளா
எனக்கா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல நா பண்ணது இல்ல
ஓகே உங்ளுக்கு நீச்சல் தெரியுமா
நீச்சல் தானே நல்லா அடிப்ப
ஓ சூப்பருங்க எனக்கு அதுவே தெரியாது
எப்டி அடிப்பன் தெரியுமா ப்ச் அந்த படுத்துட்டு அடிக்க மாட்ட இல்லல்லல்ல ஆ நம்ம சிமிலி ஏரி போயிருக்க உங்ககிட்ட சொல்லிர்கே நெனக்கிற என்ன பண்ணுவன்னா நா வந்து படுத்துட்டு நீச்சல் அடிக்க மாட்ட உக்காந்துட்டே அப்டியே தி கையப்டி பண்ணிட்டே அப்டி நீச்சல் அடிச்சுகுட்டே போவோ
ஒக்காந்தா எப்புடிங்க நீச்சல் அடிக்க முடியு
ப்ச் அது எப்டி சொல்றது அது குட்டி அது குட்டி சும்மிங்பூல்தா சின்ன புள்ளங்க குளி கிறது அங்க நம்ம உக்காந்து நமக்கு எப்டி சொல்றது இடுப்பு வரயதா தண்ணி இருக்கு அதுல இப்டி குத்த வச்ச மாரி உக்காந்துட்டு இந்த கை இப்டி இப்டி பண்ணுவாங்க நீச்சலடுச் அந்த மாரியே பண்ணிட்டு நீச்சல் அடிச்சுட்டு போயிருக்கே
நல்ல வேள நா கூட ஒங்ள ந ந்து தரைல ஏது கடல்ல குதிச்சா கூட நீங்க காப்பாத்திருவீங்களோ நெனச் சேட்டு இருந்தே
அய்யய்யோ தப்பி தவிறி அது பண்ணிராதீங்க
பண்ணுவீங்க உங்களை நம்பி சத்தியமான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே
ஐயோன நா மொதல்லியே சொல்லிர்வ எனக்கு இந்த அளவுக்குலா நீச்சல் தெரியாது என்ன நம்பி நீங்க கரையில குதிக்காதிங்கன்ட்ருவ உங்கள நா தடுத்துருவே அப்படிலா பண்ண விட மாட்டே
வெளிநாட்ல இருந்துச்சுன் நா சொன்னேன்ல உங்ககிட்ட இப்போ
ஆமா
அந்த எட அந்த எடத்த பத்தி உங்களுக்கு தெரியுங்ளா
தெரியாதே
அதாது பாத்திங்கனா நம்ம ஒலகத்திலயே வந்து ரொம்ப கடல்ல வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு கடலுக்கு வந்து பாத்திங்னா பேர் வெச்சிருக்காங்க பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா இன்டியன் ஓஷன் அரேபி பெருங்கடல் அரபியன் சி இது மாதிரி பசிபிக் ஓஷன்னு ஒண்ணு இருக்கு
பசிபிக் பெருங்கடலா
ஆமா பசிஃபிக் பெருங்கடல்
ஓகே ஆ
மொத்த கடல் இருக்குல்ல ஏழு கடல்ருக்கு
செரி இந்த பசிபிக் பெருங்கடல்னு சொல்லுவாங்கல்ல அதுல நெறைய பசுக்கல்லா நிக்குமா
ஆ பசுக்கள் வந்து பாத்திங்கனா பசிச்சா அங்க போய் தண்ணி குடிக்கு
பெருங்கடல்னு சொல்றாங்ளோ
ஆமா ஆமா அது மட்டு இல்ல நம்ம ரஷ்யா இருக் கில்ல
ஆமா ரஷியா
ரஷ்யாக்கும் இந்த யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ் ஏ இருக்கு இல்ல
ஆமா அது ரெண்டுக்கும் சண்ட வந்துச்சா
அது ரெண்டுமே வந்து அந்த வழியா பசிபிக் பெருங்கடல் வழியா போனா ரொம்ப பக்கம் ஆனா அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்க
ஏன் ஏதாவது காட்டு மிருகங்கள் இருக்குமா
இல்ல ஏன்னா கடல் முழுக்க முழுக்க கடல் இப்போ ஃபிளைட்ல பறக்குறாங்க எதோ ஆயிடுச்சு ஃப்ளைட் இல்லே அப்படின்னா கீழே வந்து லேண்ட் ஆக முடியாது
அதனால அந்த பசிபிக் பெருங்கடல்ல குதிச்சிருவாங்க எல்லாரும்
ஆமா
சரி குதிச்சா உயிர் தப்புவாங்களா இல்லையா
தப்பிச்சிருக்காங்க நறைய பேர் தப்பிச்சிருக்காங்க பட் ஆனா அது வந்து அதனால டேஞ்சர் அப்படின்றதுனால அந்த சைடு போறதே தடை பண்ணிட்டாங்க இப்போ முன்னாடி அந்த காலத்துல நீங்க சொன்ன மாரி நறைய பேரு வந்து முயற்சி பண்ணிருக்காங்க
உம் உம் உம் அதுவுஞ் சரிதாங்க உம்
இப்ப இந்த மரினா ட்ரன்ச்சு து பாத்தீங்களா
ஆமா
அது தா இருக்கறதுலேயே டீப்பஸ்ட் பார்ட் இந்த உலகத்துலயே பூமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்கும்ல்ல
ஆமா
இருக்கதுலயே ஆழமான ஒரு இடம் கடல்ல இருக்கு அப்டின்னா அது வந்து இந்த மரினா ட்ரேஞ்சு அப்டின்ற எடம் தா
ஓகே
இப்ப நா கெணத்துல குதிச்சாலே காப்பாத்த முடியுமான்றது தெரில உங்கள நம்பி
நா என்ன பண்ணுவேன்னா உங்க இடுப்புல வந்து ஒரு கயிற கட்டி விட்டுருவே ஆஹ் கயிற கட்டிட்டு அந்த கயிற நா வச்சுப்பேன் இப்ப நம்பி குதிங்க இல்ல குதிங்க அப்டின்னு சொல்லிட்டு குதிக்க சொல்லிருவே குதிச்சுட்டு அ ஆமா அதுக்கப்புற அந்த கைத்த நா கெட்டியா புடிச்சிப்பே நீங்க நல்லா நீச்சல் அடிக்கலா படுத்துட்டு நீச்சல் அடிக்கலா நின்னுட்டே நீச்சல் அடிக்கலா உக்காந்து நீச்சல் அடிக்கலா அதுக்கப்பற உங்களுக்கு ஏதாவது அஹ் தெனர்ற மாரி இருந்துச்சுன்னா அப்டியே கபால்னு புடிச்சு இழுத்துருவே நீங்க மேல வந்துருவீங்க ஒத்த கையால புடிச்சு இழுத்துருவே
அதாது மரினா ட்ரேஞ்ச்ல இந்த மாரி பண்ணலான்றீங்க
எல்லா எந்த இடத்துலனாலு பண்ணலா நா பண்றே
நீங்க ப ரொம்ப பயங்கரமான ஒரு பலசாலியா இருக்கீங்கன்றத நா ஒத்துக்கறே
ஆமா ஏன் ஒரு கைல அவ்ள பல இருக்கு
கண்டிப்பா
உம் அதுக்கப்பறம் இந்த ஜூன் மாச இந்த பிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல இந்த அகமதாபாத் பிளைட்ன்னு சொல்லிட்டு
ஆமாங்க
அது ஜூன்ல தானே நடந்துச்சு
எனக்கு தெளிவா சரியா தெரிலயே
தெரிலயா ஜூன்ல நடந்த மாதரி தா ஞாபக இருக்கு ஆனா எத்னாந் தேதி
அஞ்சாந் தேதி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் என்விரான்மண் டே
அது செரி
என்விரான்மண் டே அப்டின்றதுனால எல்லாரு என்ன பண்ணாங்க ஒவ்வொரு மர நடறது
செரி செரி
காட்டுல இருக்கற அந்த நம்ம மக்கள் வந்து கொஞ்ச இந்த குப்பைகள்ல்லாம் போடுவாங்க இல்ல காட்டுல அதெல்லா வந்து சுத்தம் பண்றது இந்த மாரி சில வேலைகள்லா பண்றாங்க
அதுவுஞ் செரி தே
இப்போ இந்த யோகா டேக்கு ஏதாது பண்ணுவாங்க இது வந்து
யோகா எப்டி இந்த தியானம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்து பண்ணுவாங்களா அதுவா
ஆஹ் ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா யோகா மேட்ட வந்து எடுத்துட்டு வர சொல்லிடுவாங்க
செரி இந்த படுத்துட்டு இப்ப நம்ம குப்புற படுத்துட்டு இந்த பின்னாடி கால ரெண்டயு ப்டி மேல தூக்கி வச்சுட்டு இப்டி நம்மளுடைய தலைல படுற மாதரி எல்லா பண்ணுவோம்ல அது தா யோகாவா
ஆமாங்க கால தலகீல வந்து படுக்கணு உங்களுக்கு குப்புற படுத்தா வந்து அந்த மாரி பண்ண முடிமா
ஆமா இப்ப குப்புற நம்ம படுத்து குப்புறவாக்க படுத்துட்டு பின்னாலோட கால வந்து இப்டி நம்ம இழுத்து நம்ம தலைக்கு கொண்டு வரணு அது யோகா தானே
அது யோகா கடையாதுங்க அது ஜிம்னாஸ்டிக்ஸ்
அப்டியா சரி இப்ப யோகா எப்டி பண்ணுவிங்க இதுவரை
யோகானா சமணங்கால் போட்டு உட்கார்ரோல
ஆமா அந்த புத்தர் உக்காந்த மாரி உக்காருவாங்கல்ல புத்தர் அதா அந்த புத்தர் போதி மரத்தடியில தவ இருப்பார்ல உக்காந்து அது மாரியா
ஆமா அதெல்லாமே வந்து பாத்தீங்க